ஆ கேக்குது எனக்கு என்ன டைம் என்னவோ டென்னுன்னு காட்டுதே நா சீரோபோனுனு போட்ட
என்ன சொல்லுது
இல்ல அது டென் தேட்டி எயிட்ன்னு காட்டுது லாஸ்ட்டு காலோட டைம் காட்டுது சேரி ஓகே பரவால்ல பேசலா சேரி இது விவசாயம் பத்தி பேசலா
ஆ விசாயோ வந்து முன்னாடிலா ஏக்கர் கணக்குல எல்லார்கிட்டயு சொத்து இருந்துச்சு இது காத அவுங்களுடைய சொத்தே என்ட்ட இத்தண தோ தென்னந்தோப்பு இருக்கு இத்தன தோப்பு இருக்கு இத்தன இது இருக்கு அப்டின்னு சொல்றதுதா அப்ப வந்து பெரிய சொத்தா நனைச்சிட்டு இருந்தாங்க அப்படித்தா இருந்தது அ அப்படி இருந்தவுங்க நல்லா இருந்தாங்க சாப்பாடு வெளவிச்சாங்க அரிசி எல்லா ரகமு இருந்துச்சு எப்படில்லா இருந்தாங்க அது அது இடையில இடையில தா கொஞ்ச ஜென்ரேஷன் விவசாயம் பண்றதெல்லா வந்து இது மாதிரி இல்லா நீ வெளிய வேல நல்ல வேலைக்கு போ இந்த மண்ல வ கைய வய் க்காத அப்டின்ற மாரி எடையில அந்த மக்கள் ஒரு ஒரு கொஞ்ச காலத்துல மாத்துறதுல தா அதுக்கப் ப்றம் தா நம்ம ஐ டி ஃபீல்டுக்கு மக்கள் போக ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கு எல்லா தொழில் மே எல்லாருமே விவசாயந்தா வ்வ எத மண்ணு வெளச்சறோமோ அத வியா பார செஞ்சுதா முதல்ல அதிகபட்சமா சரியான வியாபாரம் வந்து இருந்துட்டு இருந்தது இப்ப அதுக்கப்புற மாறனதுதா இப்ப திரும்பவு அங்கிருந்து இது விவசாயத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் அந்த புரிதல் ஏற்பட் டு ஆமா ஏன்னா எல்லா விலைவாசியு யு எ உயர்ந்துருச்சு இல்லையா விவசாயனா வ் வளர்றது நமக்கு நம்ம நாட்ல பயிர்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு அதனால இப்ப திரும்பவு எல்லாமே விளைவி ச்சி நம்ம நல்லபடியா எடுத்துட்டு வரணு இப்ப இதுக்குதா டிமாண்டு அதிக அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப எந்த எந்த பொருள் எடுத்தாலுமே காஸ்ட்லியா தா இருக்கு அனால எல்லாமே செய்யலா அப்டின்னு இப்ப திரும்ப இப்ப பாருங்க இப்ப யார்ட்ட அதிகமா நிலங்கள் காடு ஏரி க்கரை இதுவெல்லா இருக்கோ அவுங்க தா பணக்காரங்களா திரும்ப இப்ப மாறிட்டு வராங்க
ஆமா ஆமா முன்னாடி அந்த அதான் அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த விவசாயோ அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறமா தான எல்லாரு படிக்க ஆரம்பிச்சாங்க அத படிக்க ஆரம்பிச்சது எல்லாரும் வந்துட்டு சிட்டி சைட் போனு அப்டின்னு சொல்ட்டு அவுங்கவுங்க பசங்கள படிக்க வச்சு நல்லா சம்பாதிக்கணு அப்டின்றதுக்காக அனுப்பி விட்டுடுறாங்க அதுக்கப்பற மா உங்க அப்பா அம்மா அவுங்கல்லா வந்துட்டு அந்த விவசாயத்த கண்டினியூ பண்றந்த அந்த மாரி பண்ணிட்ருந்தாங்க பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எப்டின்னா ஆ நல்லா சம்பாதிக்கணுனா விவசாயத்துல நமக்கு அந்தளவுக்கு காசு வரமாட்டிங்து அப்டின்றதுக்காக நல்லா சம்பாதிக்கணுன் சொல்ட்டு சம்பாதிச்சி இப்ப எல்லாமே வந்துட்டு என்னடன்னா ஆ நல்ல நேச்சுரலா கெடச்சிக் கெடச்சிட்ருந்த அந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்துட்டு இப்போ அந்த ஆர்கானிக்ல இருந்து எல்லாமே வந்து அந்த கெமிக்கல ஆட் பண்ணிட்டு அத தா நம்ம சாப்டற மாத்ரி இருக்கு சோ அதுக்கு பயந்துக்ட்டு வந்துட்டு திருப்பியு நம்ம அந்த விவசாயத்தையே நம்ம பண்ணா என்ன ஆ ஒரு நேச்சுரலான ஃபுட்டு் சாப்பிடுறதுக்கு தான நம்ம உயிர் வாழ்றோமே அப்டின் சொல்லீட்டு என்ன பண்றாங்க திருப்பியு நம்ம அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கு அதெல்லா பண்ணலா இந்த விவசாயத்த ஸ்டார்ட் பண்ணலா நம்ம ஓரளவுக்கு இப்போ இப்ப ஐ டி ஜாப்ல இருக்குறவங்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு அ எ ஒரு கிராமத் துல வந்துட்டு இவ்ளோ எடோ வந்துட்டு நம்ம வாங்கிட்டு அ நமக்கு இந்த ம் நெல்லு போட்டா வந்துட்டு இந்த டைம்ல வரு அப்டின்ற மாத்ரி வந்துட்டு பண்ணி அதுக்குன் சொல் ட்டு ஆளர்ல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு ஆ அது வந்து ஆ வெளச்சல் ஆகுல்ல அந்த டைம்ல மட்டு போயிட்டு அத பன்றது அந்த மாரி கூட நெறைய பேர் எதுலயோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாத்ரி பண்ணா வந்துட்டு ரொம்ப நல்லாருக் கு அப்டின்ற மா
இப்ப அதா அந்த ஐ டி ஃபீல்டுல இருக்கறவங்களுமே இப்ப எல்லாருமே கொஞ்சோ அறிவு அத எல்லாத்துக்குமே அவர்னஸ் வந்து கா அ காடுகள தா இப்ப அதிகமா வாங்கி போட ஆரம்பிச்சாங்க இது வந்து நமக்கு நெரந்தரோ இல்ல எப்டியா இருந்தாலு நம்ம வந்து நம்ம சொந்தஊரு நம்ம சொந்த வியா ஒரு தொழில் அப்டின்ட்டு நம்ம அங்க போய் தா செட்டில் ஆகணு அப்டின்றது உணர்ந்து இப்ப நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சி என்னோட ரிலேட்டிவ்ஸ்லயே சொல்றே அவுங்க அவுங்களுமே நெறைய பேர் அப்டித்தா பண்றாங்க ஆமா எப்டி இருந்தாலு இது தா நமக் கு ஒரு நேரோ கை குடுக்கு எல்லாமே கடைசி வரைக்கி ஏனா ஆ அந்த எல்லா எல்லா தொழிலையு பாருங்க வியா ஒரு நம்ம தொழிலாளியா இருக்கிற வரைக்குமே அந்த வேல நெரந்தரோ கெடையாது என்னைக் கு வேணா வேலய உட்டு தூக்குவாங்க என்னைக்கு வேணா எது வேணா மாறு அப்டின்றப்ப நம்ம கைல ஒரு சுயதொழில் இருக்கணு அது நமக்கு நம்மளே விளைவிக்கணு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கணுன்ட்டு அந்த காசு இருக்கும்போதே செஞ்சிக்கணு அப்டின்ற மாத்ரி அடுத்தடுத்த தலைமுறை அவுங்களுடைய சந்ததிகளுக் காக நம்ம இத உருவாக்கணுன்ட்டு இப்ப வந்து நெறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க
கண்டிப்பா ம் ஆமா இப்ப இருக்கிற நம்ம சிட்டி சைட்ல இருக்கோனா வந்துட்டு எப்டினாலு வந்து ஒரு கிராமத்துல இருந்துதா நமக்கு அந்த வெளச்சல் ஆயிட்டு அந்த காயோ செரி ஒரு பழங்களோ செரி எல்லாமே அங்க இருந்துதா வருது சோ அங்கருந்து வரும்போது நமக்கு நமக்கு கொண்டு வந்து விக் கிறாங்களே தவிர்த்து அது வந்துட்டு நா ஒரு நல்ல பொருளா கெட்டதா எதுவுமே நமக்கு தெரியற்து கெடையாது ஆனா வாங்கி நம்ம வந்து சாப்ட்டுட்டு தா இருக்கோ எதோ ஒண்ணு நமக்கு நல்ல வெஜிடபிள்ஸ்னாவே நல்லது அப்படின் தா நெனைக்கிறோ அதுலயு வந்துட்டு ஏமாத்தற வேலல்லா நெறைய பேர் பண்றாங்க இந்த மாரி வந்துட்டு இது வந்து ரொம்ப ஆர்கனிக்கு இது வந்துட்டு அ நல்லது கெடையாது தா நா நாங்க இருக்கிற எடத்துலல்லா நாட்டி அ என்ன சொல்லது ஆ நாட்டின் சொல்வாங்க இது வந்துட்டு வெறு நார்மல்லு இப்ப கொத்தமல்லியே எடுத்துக்கிட்டாலு வந்து டு நாட்டி கொத்தமல்லி தனியா இருக்கு வெறு கொத்தமல்லி இருக்கு கருவேப்
ஆமா எல்லாமே இனக்கலப்பு பண்ணி உருவாக்கப்பட்ட பயிர்கள் இருக்குல்லையா இப்போ
இந்த மாரி
மல்லி வந்து ஒரிஜினலா ரொம்ப சின்னதா இருக்கு அப்ப வந்து நமக்கு அந்த பயிர் வந்து பெருசா வேணு அப்பறோ வந்து வியாபாரத்த அதிகப்படுத்தலான்றதுக்காக அது ஒரு சில இதோட
கீரையில மட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே இந்த கேரட்டே கூட உங்களுக்கு
இந்த இந்த தக்காளி இந்த தக்காளி பாருங்க நமக்கு குண்டு குண்டா வருது பாருங்க அது மொத கொண்டு அனிமல்ஸோட எதுலல்லா எடுத்து மரபணு மாற்றம் பண்ணிதா அந்த மாரி குண்டு குண்டா வர்றதுக்கு ஆ பெருசு பெருசா வரணு ஒரு நிலக்கடல முத கொண்டு எவ்வளோ விஷயங்கள் சின்னதா கடச் இந்த சோளோ சோளோல்லா பாருங்க எவ்ளோ இருக்கு அ
நம்ம வந்து நார்மல் சோளோந்தா சாப்ட்டு இருப்போ இப்ப என்னடான்னா அந்த ஸ்வீட் கார்ன்றது மட்டுந்தா வந்துட்டு ஆமா விக்கவே செய்றாங்க நார்மல்லு சோளோன்றது விக்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஆய்டுச்சி ஸோ இது நம்ம வந்துட்டு அந்த ஸ்வீட் கார்னுன்றது வந்து சாப்ட்டு வேற பழகிட்டோமா அதனால வந்துட்டு அந்த பழைய அந்த கா கான வந்து சாப்டுறது கூட நமக்கு தோணவு மாட் டிங்கு அது டேஸ்டு நல்லா இருக்க மாட்டிங்கு அதனால இந்த இந்த க ஜென்ரேஷன் பசங்கல்லா வந்து ஸ்வீட் கார்ன தா ரொம்ப விரும்பி சாப்புடுறாங்க ஏன்னா கொஞ்சோ அந்த ஸ்வீட் இருக்கு
சுவை உ உடையது கடிக்கவு இல அதல்ல ரொம்ப லேச சா இருக்கு அப்டின்ற ப்ப சாஃப்ட்டாவு இருக்கு நமக்கு டேஸ்ட்டு ஸ்வீட்டு இருக்கு அந்த சோளக்ககறுது வந்து கொஞ்சோ ஹார்டா இருக்கு
ஆமாமா
கடிக்கவு கொஞ்சோ இதா இருக்கு அதுல இனிப்பு சுவை அவ்ளோ இருக்காது ஆனா ப பல சத்துக்கள் நறைய அதுல போ பொதஞ்சு கெடக்கு இதுல இதுல வந்து அந்த ஸ்வீட் கார்ன்ல வந்து ஒண்ணுமே ஒரு சத்துமே இல்லையா எடைல ஆராய்ச்சில வந்தது நறைய நறைய ஃபுட் அப்டிதாப்பா நம்ம சாப்டுற எத் துமே வந் து நல்லதே கெடையாது நம்ம நல்லது நல்லதுன் நனச்சி நம்மளு கழிவ தா சாப்டுட்டு இருக்கோ ட்ருக்கோ வேஸ்
கரெக்ட்டு நானு நல்லது நனச்சு சாப்புடுறோ பட் என்னவோ அந்த வெஜிடபிள்ஸ்லே கூட அது எதுவுமே நல்லது இல்ல அப்டின்ற மாரி தா அந்த கப் சிக்கம் தான அந்த விட்ருகோமா கடையவே கடையாது இதுல கலர் கலரா வேர கேப்சிகம் கொண்டு வர்றது இந்த மாதிரி நறைய வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள் எடுத்தாலுமே அதுல வந்து ஒரு நாட்டி இது வந்து ஒரு ஆர்கானிக்கு அது இல்லாம வந்து நார்மல் இது அப்டின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க சோ எத வாங்கி சாப்புட்றது எத சாப்ட வேண்டா கொழந்தைங்களுக்கு எத குடுக்குறது அவங்க எத சாப்ட அது இல்லாம மெய்னா பாத்தோனா இந்த நான்வெ ச கூட எடுத்துக்லா இப்ப சிக்கன் எடுத்தா வந்துட்டு அந்த பிராய்லர் கோழின்றது மட்டுந்தா நமக்கு கடைக்குது நம்ம இருக்கிற ஊர்லல்லா
ஆமா அப்படியே நல்ல ரகோ வேணுன்னாலு ரொம்ப எக்ஸ்பென்ஸ்சா ரொம்ப அதிகமான விலை குடுத் ட்டு அத வாங்குற மாரி ஆயிடுது அப்டி இருந்து நம்ம இப்படி சாப்ட்டு பழகி ட்டு அது வந்து கொஞ்சமா எடுத்துக்றது நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு வந்து காசு பணோ உள்ளவங்கதா அதையு செய்ய முடியு அந்த மாரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு நல்லது சாப்பட்றதுக்கு காசு வேணு அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து இப்ப தள்ளப்பட்டாச்சு இல்ல
கரெக்டா அது இல்ல அந்த சிக்கன் அந்த பிராய்லர் சிக்கன்லா வந்துட்டு இந்த காலத்து இந்த சின்ன கொழந்தைங்கள்லா பெண் கொழந்தைங்கள்லா அத டான் சாப்டுட்டுருக்கோ பசங்களுக்கு அதெல்லா வந்துட்டு அந்த கே எஃப் சி சிக்கன் அந்த மாரி நறைய சிக்கன் அந்த ப்ரைடு இதெல்லா நம்ம வாங்கி வாங்கி குடுத்து பழகிட்டோ வேற அத சாப்பிட்டு சாப் ட்டு வந்துட்டு அந்த ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னு சொல்றாங்கல்ல அது வந்துட்டு இப்போ இருக்குற அந்த கேர்ள்ஸ்கு சரி பாய்ஸ்க்கு சரி எல்லாருக்குமே கொஞ்சோ ஒரு மாதிரி டோட்டலா அந்த பாடியே சேஞ்ச் பண்ணி விடுது அது இல்லாம கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு சீக்கிரமா இந்த பிபர்ட்டி அட்டன் பண்றது அந்த மாரி விஷயங்கள் எல்லா வந்துட்டு டோட்டலா அந்த டென் இயர்ஸ்லயே வந்துட்டு அந்த கொழந்தை இதாயி டா அப்டின் சொல்ட்டு நம்ம இத்தன விஷயோ கேள்விப்பட்றோ அதெல்லா கேக்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து நம்ம இந்த உணவு பழ க்க வழக்கங்களு நமக்கு வேற வழியு இல்ல அதுதா கடைக்கது கூட அததா நம்ம வந்து வாங்கி சாப்
ஆமா ஏன்னா நல்லது வாங்கி சாப்டுற அளவுக்கான நம்ம கிட்ட வருமானமு கெடையாது பசிக்கு ஏதோ சாப்புண்ணுமே அதையு தாண்டி ருசிக்கு நம்ம எல்லாரு அடிம ஆயிட்டனால இப்போ வந்து அது கெட்டதுதா இதுல இப்டிதா பண்றாங்கன்றது தெரிஞ்சு அந்த சுவை க்கு நம்ம அடிம ஆனனால அத விடவு முடியாம அது வந்து மன திருப் த்தியோட சாப்டவு முடியாம ரொம்ப கஷ்டமா தா போயிட்டு இருக்கு இல்ல மாடு சிக்கன் மட்டு இல்லப்பா மாடு ஆடு எல்லாமே தா சொல் ற எல்லா இதுக்குமே அதுக்கு குடுக்குற உணவா இருக்க மத்த மத்த விஷயங்களா இருக்கட்டு எல்லாமே அத வளக்குற முறையே வந்து கொஞ்சோ வந்து செயற்கையான முறைல தா வளக்குறாங்க அதனாலதா எந்த இத சா ப்டாலுமே ஒடம்புக்கு கேடுதான்ற மாரி ஒரு சூழ்நிலைல இப்ப மாட்டிக்கிட்டோ
அது இல்லாம இப்போ கொஞ்ச நா கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ்ல கூட வந்துச்சு இந்த முட்ட வந்துட்டு அதயு வந்து செயற்கையா பண்றாங்க அப்டின்ற மாரி வந்துச்சு நம்ம வந்துட்டு முட்ட தினமு எடுத்துகிட்டா வந்து அது புரோட்டீன் சத்து ரொம்ப வந்துட்டு ஒடம்புக்கு நல்லதுன் சொல்ட்டு கொழந்தைங்களுக்லா குடுக்குறோ ஆனா வந்துட்டு பாத்தா கடைசில வந்து அந்த முட்டையே வந்துட்டு செயற் கையா தா உருவாக்றாங்க அது நல்ல முட்டையே கடையாது அப்டின்றாங்க அது இல்லாம அரிசி அது அந்த அரிசிய பாத்தது இந்த பிளாஸ்டிக் ரைஸ்ன் சொல்றாங்களே அதெல்லா பாத்துட்டு ரொம்ப ஷாக் ஆய்டுச்சு என்னதா நம்ம அப்போ எததா சாப்ட்டு வந்துட்டு உயிர் வாழ்றது எததா நம்பி நம்ம வந்துட்டு சாப்பட்றது அப்டின்ற மாரி கொஞ்சோ பயமாயிடுச்சு இப்பல்லா
ஆமா இப்போ ச அது மட்டு இல்லாம இப்ப ஃபிரிட்ஜ்ன்ற ஒண்ணு வந்துச்சு நல்ல பொருள வாங்கிட்டு வந்து அது உயிரோட கூட சாப்பட்றது இல்ல செத்ததையே திரும்பவு சாவடிச்சு சாப்ட்றோ அதும இப்ப முட் டையுமே அந்த அதாபா அந்த கோழ் அது போட்ற முட்டைகள வந்து நம்ம அட் அட வச்சோ அடைக்கி வைச்சோ அப்டின்னா அது குஞ்சு பொறிக்காதா
ஆமாமா அது அப்டியே தா இருக்குன்றாங்க
விஷயோ தா உயிரில்லாத ஒரு உணவு தா அது அப்போ உயிரில்லாதது வந்து நமக்கு ந தேவயில்லாத விஷயோந்தா நஞ்சு தான அதுல அதனாலதா அத வந்து ரொம்ப மோசோன் சொல்றாங்க அது ஆறுநூறு சேராது பெண்ணோடையு சேராத மாரியான ஒரு நடுத்தரமான ஒரு இதுவா அதனாலதா அத சாப் படக்கூடிய பெண்களா இருக்கட்டு ஆண்களா இருக்கட்டு அவங்களுடைய உணர்வுகளா இருக்கட்டு எல்லாமே வந்து அதோடைய எல்லை மீறி போகுறது அந்த முன்னாடிருந்த அச்சம் அந்த ஒரு வெட்க உணர்வுகள் அந்த ஒரு இது இருக்குல்லயா அந்த மாத்ரில்லா இப்ப பெண்கள்டயு செரி ஆண்கள்டயு செரி அதிகமா கொறஞ்சி எல்லாமே ஓபனா வெளிய வர்றது அந்த மாரி நறைய விஷ்யங்கள் வந்து அது மூலமா தா வருது அப்டின்ற நம்ம உணவுகள கொண்டு தா வருதுன்ற மாரி வெளிய சொல்றாங்க ஆனா என்னதா பண்ண முடியு இருக்குறத சாப் ட்டு தா ஆகனுன்ற ஒரு தெரிஞ்சு நம்ம அதயே சாப்
வேற வழி இல்லாம அப்டியே ஓட்டிட்ருக்க வேண்டியதாருக்கு டைம் ஆய்ருச்சு ஓகே ஆ சேரிப்பா ஓகே ஆ ஓகே பாய் ம் ஆ சேரி ஓகே பாய்